ஆமா அன்னைக்கு ஏதோ தோட்டத்துல பாம்பு வந்துச்சா ஃபையர் ஸ்டேஷன்ன கூட்டாங்களா அப்பற அதுக்குள்ள காணாம்போய்டுச்சா
உனக்கு ஒரு கதையே கெடைக்கலனு எனக்கு இன்நேரத்துல இப்டி ஒரு கத பேசுதுக்குன்னே போறடிக்கணுமா இல்ல எனக்கு புரியல
இல்ல டக்குனு ஞாபக வந்ச்சு அதுப்பற என்னாச்சு எதாச்சுன்னு எதாவது நியூஸ் தெரியுமானு கே
எனக்கு ஒண்ணு தெரியாதுமா இந்த அதலா ஏண்ட இந்த எடத்துல பேசக்கூடாது சோ சாரி நோ நோ நோ நோ இதெல்லா பேசக்கூடாதுப்பா
அப்பறோ ஒரு ஒரு ரெண்டு மூணு ஃப்ராக் அடிக்கனு அடிச்சிடலாமா எப்டி
கஷ்டந்தா ஏன்னா பத்து நாள் தா நா ஊர்லயே இருப்பே
ம்
அந்த மிஸினு எனக்கு தெரில எனக்கு வேற ஒரு சில வேலைகளு இருக்கிறது அதனால நா உக்காந்து அடிக்கிறது எனக்கு தெரில வாய்ப்பிருந்தால் ஒவ்வொன்னா வாங்கி அடிச்சு முடிச்சுட்டு அடிச்சு முடிச்சுட்டு வாங்கிக்கலாக்கா ஒன்னு அடிச்சு முடிக்கிறதே கஷ்டம் அத என்னா அடிச்சு முடிச்சட்டு அடிச் சி முடிச்சிட்டு வாங்கறது ஒன்னடித்
அதா புது அ டெய்லர் வந்து கண்டுபிடிச்சர்லாம்னு இருக்கே
யாரு செல்வி மம்மியா
ஆமா ஆமா அவங்களுக்குதா நீ இன்னு இன்னைக்கு
ஆ எனக்கு செல்வி் மம்மியோட ஸ்டிச்சிங்தா கரெக்டா இருக்கு
அந்த ஃப்ராகு அடிச்சு பழக்க இல்ல ட்ரைனிங் குடுத்துருலாமா எப்டி சொல்லூங்கோ
ஆ அது செல்வி மம்மி நல்லா தெப்பாங்களா அதல்லா ஒவ்வொரு வாட்டியு ஒவ்வொரு கரெக்ஷன் சொன்னா மாத்திப்பாங்க ஆனா மாமி பொறுமையா இருக்கு போது அடிச்சு வாங்கனு இல்ல ஏதாவது வேலையில இருக்கும்போது அவசரப்படுத்துநோம்ன்னா அது சொதப்போ சொதப்பிடு
என்னெல்லா அடிக்க குடுக்கலா
நா ஷார்ட்டா குடுத்துருக்கே
ஆ
அப்பறோம் ஆல்ரெடி ஃப்ளீட்டட்டு கவுன் மாரி மாமி அடிப்பாங்க
ஆ
அப்போ ஒவ்வொன்னா அடிச்ச பெரிய மிஷின் தானே போட்டிருக்காங்க சாட்டின் நட்டே போட்டு அடிக்கலா ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆமா பெரிய மிஷின் போட்டாங்க அதனால அவங்க வந்து
இது அந்த ஒயிட் கலரா
ஆமா அம்பர்லா டாப்பு அடிப்பாங்க ஓப்பன் டாப்பு அடிப்பாங்க பிளிட்டடு கவுன்னு அடிப்பாங்க அதனால எல்லா ஈஸிய அடிச்சடுவாங்களதா இருக்கு
ஆஹ்ன்
எப்போ ஷாட் டாப்பு குடுத்துருக்கே சுடிதாரு தச்சு குடுத் குடுத்தாங்க பிளவுஸு தெச்சு குடுத்தாங்க எல்லாமே தைக்கிறாங்க
ஆ நா எனக்கு கூ ஆமா நா எனக்கு தெக்க குடுத்ததுலயுமே ஆரி பிளவுஸ் அன்னைக்கு போட்டுருந்தது நல்ல கம்ஃர்டபிளா இருந்துச்சு ஆனா எப்டினு தெரில ஆரி பிளவுஸ் போட்டு அந்த ஆரஞ்சு கலர் சேரி போட்ருந்தப்போ கூட அந்தளவுக்கு லுக்குல்ல பட் ஆனா அந்த ப்ளூ சாரி கெட்டி அந்த பிங்க் பிளவுஸ் போட்ருந்தப்போ அது இதுக்கு எம்ப்ராய்டரி தா ஷார்ட் ஹேண்ட் தா அது வந்து த்ரீ ஃபோர்து த்ரீ ஃபோர்த் தா எனக்கு எடுக்கும் ஆனா ஷார்ட்ஹேண்டு நல்லா இருந்துச்சு பாத்தியா
ஆமா அது ஒனக்கு ப்ளூ செட் ஆகுது எனக்கு எனக்குமே கால்ல அந்த மெரூன் எனக்கு செட் ஆகுந்தா ஆனா அந்த ஆரி ப்ளவுஸ் போட்ருந்த ஒரு கிராண்ட்னஸ்ஸ விட மா சாய்ந்தர கட்டிருந்து ஆரஞ்ச் தா எனக்குமே பேர்ஃபெக்ட்டா இருந்துச்
அப்டியா எனக் அது அத நா நோட் பண்ல
பாரு ரெண்டு ஃபோட்டோயு கம்பேர் பண்ணி பாரு ஆரஞ்சுதா கரெக்டா இருக்கு
அப்டியா
ஆமா ஒனக்கு அந்த ப்ளூ எப்டி கரட்டா இருந்துச்சோ அப்டிதா எனக்கு ஆரஞ்சு கரட்டா இருக்கு இதுனா அனுஸ்கா சடங்கோடயே பாத்தே
போட்டோல அனுப்பீர்ந்தேனா மார்னிங் அனுப்பீந்தே நெனக்கிறே
ஆமா எனக்கொண்ணு ஆ வந்துச்சு வந்துச்சு எனக்கு எல்லாத்துலயு ஒன் ரெண்டு ஒன்னு ரெண்டுன்னு வந்துச்சு ஆமா ஃபோட்டோவ யாரோ கோ காம்ச்சிட்ருக்கும் போது எதோ ப்ரெச்சனைல சிக்குனியா
ஹ்ம் ஃபோட்டோ காமிக்கும் போது கால் பண்ட்டாங்க அம்மா ஷாலினி னு எதுக்கால் பண்ணான்னு கேட்டாங்க என்ன சொல்றதுன் தெரில நா தலய இப்டியு நேரா ம் னு ஆட்டிட்டு அப்டியே ஸ்டாப் பண்ட்டே ஆனா ஏன்னா ஷாலினின் சொல்ல முடியாது அதுல பேரு வேற வருது அப்பறோ நா கண்டுக்ல அப்டி கால கட் பண்ணி உட்டு நா ஃபோட்டோவ அவுங்கள கண்ணு அப்ப சொல்ட்ட பே பேச வேண்டி தான நாங்க இல்ல நா அப்றம் பேசிக்கிற அப்டி சொல்
ம் சரி ஃபோட்டோஸ் பாத்துட்டு என்ன க
அப்றோ வாயிலிருக்கு செரி ரெண்டு மூணு பேக்ரௌண்டு மாத்திக்கலா அப்டின் சொல்லி முடிவு பண்ணி பேக்ரெளண்ட்ல மாத்தி அனுப்புனாங்க பட் எனக்கு அது பிடிக்ல நா அந்தால ஆஹ் இத வே இருந்து என் ஃபேச டல்லா காம்க்கிது அதனால நீங்க வேற பேக்ரொளண்ட் குடுங்க அப்டின் சொல்லிருக்கே
செரி எதோ ஃப்ளீட்ஸ்லா எடுத்துட்ருந்தீங்கல்ல அது
ப்ளீட்ஸ்னா
ப்ளீட்ஸ் எதோ சரி பண்றக்கு சாரி ப்ளீட்ஸ்
ஆஹ் அது வந்து எல்லாம் ட்ரெஸ்ஸு வந்து அப்டி ஃபுல்லா போட்டு எல்லாம் போட்டு இங்க போட்டு எடுக்கணுன் சொன்னாங்க அதுல வந்து ஃப்ளீட்ஸ் சரியா இல்லாம அந்த டிரெஸ்ஸு ஒட்னே கசங்கிருல்ல அது சாட் ஜி பி டி ல குடுத்து அந்த ஃப்ளீட்ஸ சரி பன்ட்டாங்க
ஆனா நா நேர்லயே அந்த ஃப்ளீட்ஸ் நல்லாதான இருந்துச்சி
கூட ரெண்டு ஃப்ளீட்ஸ் வந்தா இன்னு நல்லா இருக்குனு சொல்லி அப்டி சரி பண்ணிருந்தாங்க ஆனா நல்ல ஆ ஆ அப்டி விரிஞ்சு வர்ற மாரி கசங்கல்லா தெரியாம அயன் பண்ணியிருந்தா எப்டி இருக்கு நீட் ட்டா அப்டி செட் பண்ணி குடுத்தாங்க ஆனா ஃபேக்ரவுண்ட் எனக்கு பிடிக்கலன் சொல்லி அத தா சொல்லி ட்ருந்தே ஃபேக்ரவுண்ட் பிடிக்ல ஏ ஃபேஷுல கொஞ்சோ டல்லா காமிக்கிது அதுனால ஃபேக்ரவுண்ட் வேற குடுங்க ஏ ஃபேஸ கொஞ்சோ ப்ரைட்டா காமிக்கிற மாதிரின் சொன்னே
ம் நல்லா வாழ்றீங்கடே ஏ ஐ கூட போட்டோவ குடுக்கறதும் எடிட் பண்ணி வாங்கறதும் இல்
அது எனக்கு பிடிக்கவே செய்யாதுதா அவுங்கதா ஃபர்ஸ்ட்டு ஏ இஷ்டத்துக்கு ஏ போட்டோவ குடுக்குறது எடிட் பண்றதுமா இருந்தாங்க அப்றோ சேரி போங்க விட்டுட்டே நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல கமெண்ட்ஸ் அத அவுங் பண்றாங்க இத பண்ணாதீங்கன் சொன்னா அதுக்கு நூறு விஷயோ சொல்லுவாங்க அதுனால சேரி பண்ணிட்டாங்க இனி ஒண்ணு பண்ண முடியாது அத பத்தி எதுக்கு பேசணுன்ட்டு நானு விட்டுட்டே
அப்போ நேச்சுரல் போட்டோவுக்கு எந்த ஒரு கமெண்ட்ஸும் வரவில்லையா
ஆ அது நல்லா இருக்கு இது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்குதா போட்டோ வேற யாருக்காக குடுக்கணுனா கூட ஆ நீ போய் ஸ்டூடியோல போய் எடுக்கணுன்னு அவசியோ கெடையாது இப்டியே மாத்தி குடுத்துர்லான் சொல்லிட்டுதா அதுக்காக ம் அப்டி சொல்லிட்டுதா இது பண்ணாங்க வேற வாயிலருக்குற புண்ணு க்கு எதோ பழங்காலத்து ரெமிடி இருக்குன்னு எதோ பேசிட்டு இருந்தீங்கல்ல அது இன்னாச்சு ஏ புண்ணு எப்டி இருக்கு
ஆமா அது வந்து சொல்லும்போது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு வைத்தியம் நம்பிக்க இல்லேன்னு சொல்ல மாட்டே எனக்கு சொன்னாலு ரொம்ப நம்பிக்க நாலு அதுனால எனக்கு வந்து நா ஃபர்ஸ்ட்டு அது வந்து சொன்ன ஆளோட ஜீபூம்பா போல அவுங்க வந்து எதாவது பண்ணி சரி பண்ணுவாங்க போல அப்டி நெனச்
ஓ ஃப்ளாக் மேஜிக் மாரினு நெனச்சுக்கிட்டீங்க
ஃப்ளாக் மேஜிக்லா பண்ண மாட்டாங்க அவுங்க ப்ளாக் மேஜிக் கெடையாது
ஓச்சும் மஜிஸ்ட்டா மேஜிக்
அது வந்து ஒரு அது ஒரு ஜீபூம்பா
ஆ உம்
சாமிட்ட சொல்லி சரி பண்ற மாதிரி அதுல அப்டிதா எதோ இருக்குன் நெனச் சுப் பாத்தா கடைசில அது உண்மையிலேயே அது ஒரு வைத்தியம் ஆண் சிரட்டையின் சொல்லக் கூடிய ஆண் சிரட்டன் சொல்றாங்க பெண் சிரட்டை ஆண் சிரட்டையின் சொல்லிட்டு தேங்காவையே ரெண்டா பிரிக் மூணு கண்ண இருக்குற சிரட்ட பாதோ வந்து பாதி வந்து ஆண் சிரட்டை கண்ணு இல்லாத பாதி பெண் சிரட்டை
ஆ ஆ
அப்டி கண்டுபுடிச்சு அந்த ஆண் சிரட்டையில வெள்ளை சுண்ணாம்பு போட்டு மூணா டிவைட் பண்ணோ கோடு ஒரு கோடு ரெண்டு கோடு மூணு கோடு மூணு கோடு போட்ணு அது மூணு பங்கா பிரிச்ச மாரி அந்த ஆ செரட்டைய பிரிக்கணு பிரிச்சுட்டு அதுல தண்ணி ஊத்தி அந்த உதட வச்சு வச்சு எடுத்தோனா அந்த உதட்டுல இருக்க நீரெல்லா எறங் ட்ரையா அது ஒரு மாரி எண்ண மாரி மெதக்குது
ஹலோ ஆ சொல்லுங்க ம் நீ மறுபடியு ரிபீட் பண்ண முடியுமா
ஆ அந்த என்ன மாரி மெதக்கு அதுல தண்ணிய ஊத்திட்டு
ஆ
சுண்ணாம்ப போட்டு கோடு போட்டதுக்க அப்றோ அந்த சிரட்டையில் தண்ணி ஊற்றி சும்மா அந்த ஒருதர வெச் வெச்சு வெச்சு எடுத்தோனா
ம்
அது வந்து அந்த ஆ நீர் மாரி விரல் வந்து புண்ணா இருக்கு அந்த நீரெல்லா எறங்கி ஒரு மாரி எண்ணெயாட்டு மெதக்கு
ஆ
அப்டி மெதந்தோடனே கொஞ்சோ நேரத்துலயே அது வீக்கு கொறஞ்சு இதா ஆயிடுச்சு ஒரு வித்தியாசமான மருத்துவம் அது அந்த சுண்ணாம்பு கோடு போட்டனால அந்த சுண்ணாம்பு என்ன செஞ்சதுங்கிறது எனக் தெரில அது சுண்ணாம்பு தண்ணியு கெடயாது
அப்ப எதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்குமா இருக்கு
என்ன ரீசனோ தெரில எனக்கு செரி ஆயிடுச்சுங்கிற ஒரே ரீசன்னால நல்ல ஒரு மருந்து நன்றி அப்டின்னு சொல்லிட்டு வெச்சுட்டே ஆமா
இப்ப அதுல எதாவ்து அந்த தடோ எதாவது இருக்கா இல்ல
ஆமா அது புண் நீர் எறங்கி புண்ணாயிடுச்சு ஆனா அது ஆறிடுச்சுனா அது அப்டியே போயிடு நார்மலா இதுக் பண்ணாமே அது போகு எப்போ போகுனா ஃபிப்டீ டூ டுவென்டி சீஸ் ஆக எனக்கு இயர்லி ஒன்ஸ் வரு இதுக்கு முன்னடி டூ ஃபைவ் டூ செவன் இயர்ஸ் வந்திருக்கு
ம்
ஆனா அப்பொல்லா எனக்கு இப்பிடி ஒரு ரெமடி இருக்கு தெரியாது அப்டியே விட்டுவே ஜஸ்ட் தேங்காய் எண்ண மட்டு அப்ளே பண்ணுவ ஃபிப் ஃபிப்டீன் டேஸ் சாலிட்டா இருக்கு
ஆ
ஆனா இது ஃபஸ்ட டே எனக்கு இந்த ரெமடி சொன்னாங்க நா அப்ப எனக்கு கெடைக்கல நா டூ டேஸ் லேட்டா பண்ணே அதுனால தா இப்பிடி ஆயிடுச்சு ஆனா ஃபஸ்டு டேயே பண்ணிட்டா இப்டி ஆகாது
எப் ஓ அந்த தடோ எதுவுமே இருக்காது
எதுவுமே இருக்காது ஒடனே அது குட்டியா வர்து அது வரும்போதே நம்மளுக்கு வீங்குற மாரி ஒரு ஆ சிம்டம் தா தெரியு வீங்கி தண்ணில்லா விடாது அதுக்கு அப்பிடி இருக்கும்போதே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோன்னா அது வராது
ம் இப்ப அதுல எதாவது சைடு் எஃபெக்ட் இருக்கா
எந்த எஃப்பெக்ட்டு இல்ல இது வெறு தண்ணி இதுல்லா வெச்சு வெச்சு எடுத்தோ
யாருனாலு பண்ணிக்கலா
யாருனாலு பண்ணிக்கலா
சுண்ணாம்புங்கிறப்போ அது வந்து என்ன சுண்ணாம்பு வெள்ள சுண்ணாம்பா இல்ல சாப்பிடுறதா இல்ல இந்த பெயிண்ட் அடிக்கிற சுண்ணாம்பா
இல்ல வெத்தலில வெச்சு சாப்பிடுற வெள்ள சுண்ணாம்பு
ஓ சேரி
கலர் சுண்ணாம்பு ஒர்க்காகுனு நெறய பேர் சொல்றாங்க பட் நா ட்ரை பண்ண பாக்கல நா வெள்ள சுண்ணாம்பு தா வாங்கி ட்ரை பண்ணே
ஓ அப்ப நீங்க அத ஒருக்கா ட்ரை பண்ணி அதையு ஒருக்கா சொல்லிடுங்க
முடிச்சு போச்சு ப்பா முடிச்சு போனதுக்கு அப்றோயெல்லா வைத்தியம் பண்ண முடியாது
அதா இயர்லி ஒன்ஸ் வருதுல்ல
இனி அடுத்து ஜூன் ஜூலையில தா வரு அது வரைக்கு வெயிட் பண்ணுங்க நா கண்டு புடிச்சிட்டு அப்றோ சொல்றே
ஆ செரி கண்டுபிடிச்சு அப்ப இதே மாரி மறக்காம கால் பண்ணி இதே மாரி சொல்லிரணு
ஓ இதே மாரி கால் பண்ணி இதே மாரி சொல்லிருணுமா ஐயோ அது ஒரு விஷயன்னுட்டு சொல்லிட்டு சேரி சேரி சொல்லிரே
ம் விஷய இல்ல ஒரு இது வருதுன்னா அப்ப நம்மளுக்கு ரெமிடி தெரியாம இருக்கல இது பழயங்கால
ம் எதுக்கு ஊருக்கு ரெமடி சொல்றதுக்கா
ம்ஹூம் அப்பந்தான நம்மளுக்கு ஃப்யூச்சர்ல தெரியு இல்லன்னா இது மறந்து போயிரும்மிலா இப்போம் பாரு அதுலயு நீ யார்ட்டியையு கேட்ட ஃபர்ஸ்ட் அவங்க அறகொறைய சொல்றாங்க எல்லாருமே அரகுறையாதானு சொல்லியிருக்காங்க யாரோ ஒரு மத்தவங்கதானே கரெட்டா புரசீஜர் சொன்னாங்க
இல்லயே அவங்க ஃபுல்லா கரெக்டாக தா சொன்னாங்க பட் நா ஃபஸ்ட் ஜீபும்பானு நெனச் சின்ன எல்லா இல்ல எர்
இல்ல வேற எதோ ஒரு மாமா கிட்ட கேட்டப்போ அது ஏதோ செரட்டி வச்சு இப்டி பண்ணுவாங்கல்ல அவ்ங்க அம்மா அவ்ங்க அம்மா கிட்ட கேளுங்க
ஆமா அதுக்கப்புற எனக்கு நாலஞ்சு பேர் சொன்னப்புறதா ஓ இது வந்து உலகறிந்த ரெமிடி போல அப்டின்னு நெனைச்சு எனக் அது ஜீபூம்பா இல்லன்னே எனக்கு தெரிஞ்சுச்சு ஆனா சொன்னவங்க எல்லாரு எப்டி சொன்னாங்கன்னா ஒருத்தர் செரட்டேன்னு சொன்னாங்க ஒருத்தரை கண்டிப்பாக ஆன் செரட்டேன்னு சொன்னாங்க ஒருத்தரு வாய் வச்சு செருக்கணுனு சொன்னாங்க வெள்ளசின்னம் ஆளுக்கு ஒன்னு சொன்னாங்க நா எல்லாத்தையு மெர்ச்சு பண்ணி ஆல்ரெடி எனக்கு ஒருத்தவங்க சொல்லி குடுத்தருந்தாங்களா ரெண்டையு கனெக்ட் பண்ணி இது தா ரெமடி அப்டின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிடே
ஆ செரி வேற ஏதாவது இருக்கா
வேற எது இல்ல கோயிலி இருக்கவங்களு ஒருத்தவங்க பாத்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவங்களு இப்டிதா ஏதோ செரட்டைய வச்சு பண்ணுவாங்க எல்லாருமே செரட்டைய வெச்சு பண்ணுவாங்க செரட்டைய வெச்சு பண்ணுவாங்க ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு யாரும் முழுசா சொல்லல ஒரே ஒரு ஆளு தா சொல்லி் குடுத்தாங்க
ம் செரி ஒர்
அது பேர் வந்து எச்சம் பிடிக்கிறது
என்னது எச்சம் பிடிக்கிறதா ஆ கேக்குது எச்சம் பிடிக்கிறதா அப்டின்னா ம் செரி வித்தியாசமா இருக்கு இல்ல வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கே
ஹலோ
ஆ கேக்குது எனக்கு கேக்குது உங்களுக்குதா கேக்கல
ஓக் ஆ கேக்குது கேக்குது
ம் செரி ஓகே அவ்ளதா
ம் சரி பாக்கலா இங்க யாரோ லைட்டெலா ஆஃப் பண்ணிட்டாங்க
ஆமா அண்ணா படுக்க வந்ட்டாங்க எடோ குடுத்துட்டு மூவு பண்ண வேண்டிதா
ம் செர்
ம் ஓகே பாய்
ஆ செரி போய் கேள்
ம்